ஹலோ கேக்குதா
கேக்குது சொல்லுக
ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
உங்களுக்கு கேக்குது இல்ல
ஆ எனக் கேக்குது எனக் கேக்குது
நான் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா காலேஜ் போறீங்களா
ஆ பிசினஸ் ரன் பண்ட்டு இருக்கேன்
ஓகே ஓகே பிசினஸ் எப்டி போகுதுங்க
நல்லா போதுங்க உங்களுக்கு
ஓகே ஓகே நா வந்து ஹவுஸ் ஒைஃப் ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க
சரி சரி அவங்கல்லா ஸ்கூலுக்கு தாட்டி விட்டீங்களா
ஆமாங்க ஸ்கூுக்கு போயிட்டாங்க இரண்டு பேர் ஸ்கூுக்கு போயி
சரி சரி அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டாரா
ஆ ஆமாங்க
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
நா இப்போதான் ஒரு பங்க்ஷனுக்கு போனனா அங்கய சாப்ட்டேன்
ஓ ஹோ ஓகே ஓகே அப்றம் சொல்லுங்க லைஃப்லாம் எப்டி போகுதுங்க
அதுலாம் போகுது உங்களுக்கு
ம் நல்லா போகுது நல்லா போகுது
இப்ப மதியானத்துக்குல்லாம் குக் பண்ட்டீங்களா
ஆ ஆமா இன்னைக்கு காலைலயே முடிச்சாச்சு தோச மாவுல காலியிடுச்சா சோ அதனால இன்னைக்கு சாப் பாடு தா டிபன் ஐட்டம்லாம் இல்ல அதே தா மத்தியானத்துக்கும்
ஓகே ஓகே
ம்
அங்கல்லாம் மழவர மாரி இருக்கா
ம் யான் லைட்டா உங்க ஊர்ல
இங்கயு வெயில் தா அடிக்குது
ஓ ஓகே ஓகே
உங்கள அப்டியே ட்ரை பண்ணன் கால் போல
அப்டிங்களா அதுக்குள்ள வேற ஒருத்தவங்க வந்ட்டாங்க டக்கு டக்குன்னு வந்தா தானே பேச முடியும்
ஆமா
ம் அப்றம் சொல்லுங்க
அப்றம் எப்டி போகுது உங்களுக்கு உங்க ஊர்லா உங்க ஊர பத்தி சொல்லுங்க
ம் என் நா வந்து கோயம்பட்டூர் எனக்கு எங் ம்
சீ
ஆ அப்டிங்களா ஓகே ஓகே நானும் பொல்லாச்சிதா
என்னங்க
ஆ சேர் சேரி பொள்ளாச்சிய பத்தி பொள்ளாச்சிக்காரங்க கிட்டயே கேக்குறீங்க
எனக்கு என்ன தெரியூ நீங்க இப்ப தா சொன்னீங்க
சேர் செரி எனக் பொள்ளாச்சிய பத்தி அவ்ளோக்கா தெரியாதுங்க
அப்போ நேட்டிவ்
நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பொள்ளாச்சிங்ளா
இல்ல இல்ல நா செல்லிற் நா ஆக்சுவலா பல்னி அதா என்னோட நேட்
ஓகே ஓக்கே ஓக்கே அப்றோ எப்டி பொள்ளாச்சி இங்க வந்து ஒர்க்கு
ஆ இங்க ஒர்க் பண்றுக்கே அப்றோ மாமா ரிலேட்டிவ்ஸ் மாமா வீடு இருக்கு இங்க அத்னால இங்க வந்தே அது இல்லாம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல தா உடுமலை அங் தா அம்மா இருக்காங்க
ஓ செர் செரி ஓகே என்ன ஒவ்வொருத்தரூ ஒவ்வொரு எடமா சொல்றீங்க பலனின்றீங்க உடுமலைப்பேட்டன்றீங்க பொள்ளாச்சின்றீங்க உங்களோட ஒரே காமெடியா இருக்கு
நெக்ஸ்ட்டு உடுமல பேய்ட்டு வந்தே
ஓ ஓ சேர் சேரி அப்றோ சொல்லுங்க பொள்ளாச்சி எப்டி இருக்கு
ஆ பொள்ளாச்சி சூப்பரா இருக்கூ
சேர் சேரி அப்றோ இந்த பொள்ளாச்சி ஸ்பெஷல் பத்தில்லா சொல்லுங்க பாக்கலா நானூ தெரிஞ்சுக்கிறே
என்ன ஸ்பெஷலு பொள்ளாச்சில எந்த போட்டோ ஷூட்ல்லா நல்லா பண்லா அங்குட்டு போனீங்கின்னா இன்னூ ஆலியார் டேம் இருக்கு மங்கிஷ் ஃபால்ஸ் இருக்கு இங்க போர் அடிச்சுச்சுன்னா வால்பார போலா வால்பாறைல ஒண்ணு இல்ல ஒரு கோயில் மட்டு தா இருக்கு தென் உங்களுக்கு எ ன்னங்க டீ எஸ்டேட் இருக்கு போட்டோஸ் நல்லா இருக்கோ அவ்ளோதா
ஆ அது நாங்க போயிருக்கோ அது போயிட்டு அந்த அந்த கிரீனிஸா இருக்கோ ரெண்டு வழிலயூ அப்டியேப் போயிட்டே இருந்துச்சு போது போது பைக்கு போயிட்டே இருக்கு அப்றோ அப்டியே ரிட்டர்ன் வன்ட்டோ வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டு அங்க போனோமா அப்றோ என்னடா இங்க வெறூ செடி கொடிதா இருக்குது சொல்லிட்டோ
ஆமா வெறும் டீ எஸ்டேட் தான இருக்கு அதுக்கு நீ ஊட்டி போயிருக்க வேண்டியதான
ஊட்டி ஊட்டிக்குல்லா போவ்ல இங்கிருந்து அதுதா கொஞ்சோ பக்கம் அங்க போய்ட்டாங்க இனி ஊட்டி கொடைக்கானல்லா என்னைக்கு கூட்டிட்டு போப் போறாங்கன் தெரியல
போய்ட்டு வாங்க
ஓகே ஓகே ஓகே அப்றோ சொல்லுங்க
அப்றோ உங்களுக்கு ஃபேவரைட் ஃபுட் என்னது
ஃபேவரெட் ஃபுட்டா ஃபேவரெட் ஃபுட் எல்லாம் எனக்கு நறய இருக்குங்க அதெல்லா கொஞ்சோ நஞ்சோல்லா இல்ல நான் ஒரு ஃபுட்டி
ஆ ஆ சூப்பரூ
நீங்க
நா ஃபுட்டில்லா இல்லப்பா பிரியாணி பிடிக்கூ பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கூ தென் பிரியாணி சைடுஸ் சிக்கன் சிக்ஸி ஃபைவ் பிடிக்கு
ஓகே ஓகே எல்லாருமே ஒரு ஃபுட்டி தான் ஆனா யாரு வெளியே சொல்ல மாட்டாங்க அதான் உண்ம
அது என்னமோ கரெக்ட் தான் இப்ப கூடா அங்க இப்பக் ஆமா இப்ப கூடங்க ஃபங்க்ஷன்ல அந்த பொங்கல் நல்லா இருந்துச்சு சேத்தி வாங்கி சாப்ட்டா எல்லா ஏதாச்சு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி அளவா சாப்ட்டு வந்ட்டன்
ஓ நாலா அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் கூச்சப்படாம கேட்டறது இன்னொரு வாட்டி
அப்றம் உங்க ஸ்வீட் என்ன பிடிக்கு
ஸ்வீட்டும் நெறைய புடிக்கு குலாப்ஜாமுன் புடிக்கும் அப்றம் வந்து ரசகுல்லா அப்றம் வந்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்குனா உயிரு
நீங்க என்னங்க எனக்கு புடிச்சதலா சொல்றீங்க அத அப்டியே அந்த டங்க்குல வச்சன்னே அத அப்டே மெல்டாகு பாத்தீங்ளா
ஐய்யோ இந்த கிருஷ்ண ஸ்வீட் மைசூர் பா்க் மாரி ரி நா எங்கேயுமே சாப்ட்டதே இல்ல அந்த மாரி ஆனா இப்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாயிருச்சு அ முதல்ல ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இன்னும் அந்த நெய்ல்லாம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு
ம் ம்
ஏ அப்டியே வாசமே அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த மைசூர் பாக்கோட ஸ்மெல்லு ஐய்யோ அத வாயில வச்சு சாப்ட்டா அப்டியே சூப்பரா இருக்கு சொர்க்கத்துக்கே போயிர்லா
சொர்க்கத்துக்குல்லா போயிட்டு வந்துட்டீங்க என்னங்க
ஏ எல்லாருமே அப்டிதான் எல்லாரு ஒரு ஃபுட்டி இதான் எல்லாரு நடிச்சிட்டு இருக்காங்க அவ்ளோதான்
கரெக்டா என்ன சொல்றீங்க
தெரிஞ்சா சேரி
சேரி ரைட்டு
நீங்க எவ்ளோ வருஷமா பொள்ளாச்சியில இருக்கீங்க
இப்போதா வெக்கேட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆகுது
ஓ ஓகே ஓகே அப்றோ இங்க நீங்க எங்கெல்லா போயிருக்கீங்க பொள்ளாச்சியில
நா எல்லா பக்கமு போயிருக்கே
பாய்ஸ்கள்ல சுதந்திர பறவைகள் தான எல்லாரு
இல்ல இல்ல நா மாடலிங் அதல்லா பண்ணிட்டுருக்கேன் அதனால சோ ஈவென்ட் ஆ
ஓ அப்டின்னா
மாடலிங் தெரியாதா மாடலிங் ரேம்பு வாக் பண்ணுவாங்கல்லா பாய்ஸ்
ஓ அது காலேஜ்லதானா ஃபங்க்ஷன் எல்லா பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க
காலேஜ்ல இல்லமா இது ஈய்வென்ட் வைப்பாங்க அதுல போயி பார்டிசிபேட் பண்ணுவோ மிஸ்ஸர் அண்ட் மிஸ்ஸஸ் கோயம்புத்தூர் மிஸ்ஸர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னை ஆ அப்றோ ஆல்பம் சாங் பண்ணிருக்கே ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கே பாரதிவாஜா கூட அவரு இப்போ மண்டய போட்டாரு பாவோ
ஓகே ஓகே ம் மாடலிங் மாடலிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட்டோ
ஆ இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சோ எல்லாத்லயு ப்ரேக் ஆ பிரிக் ஆயிட்டே பிசினஸ்ல டேக் ஓவர் பண்ட
ஓ செர் செரி என்ன பிஸ்னஸ் பண்றீங்க
ஃபார்மசி க்ளினிக்
ஃபார்மசி
க்ளினிக்
ஓ ஓகே ஓகே
நீங்களே ஓனா ரன் பண்றீங்ளா ஃபார்மசி
அப்பா அம்மா வந்து ஃபார்மசி கிளினிக் வச்சிருக்காங்க
டாக்டரா ரெண்டறு ரெண்டு பேரு ரெண்டு பே ரெண்டு பேரு ரெண்டு பேருமே டாக்டரு
ஆமா
ஓ கிரேட் சூப்பர்
ஆமா என்ன டாக்டர்க் படிக்கதா சொன்னாங்க
செரி
நா வந்து ஃபார்மசி லைன்ல எடுத்துட்ட பி பார்மசின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு தெரியுங்ளா
ஆமா பி ஃபாம்
அது வந்து ஆ அது வந்து மெடிசன்லா எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல அங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ற சன் ஃபார்ம்ல ஒர்க் பண்ற
சன் ஃபார்மா
ம்
பொள்ளாச்சில இருக்கு
ஆ கோயம்புத்தூர்
கோயம்புத்தூரா செரி நீங்க தா பொள்ளாச்சில பிசினஸ் பண்றன் நீங்க
அம்மா அவுளதெல்லா இங்கதான இருக்கு அப் இங்கேயு வந்து பார்த்துப்பே
இங்கேயு அதே நேம்ல தா இருக்கா சன் சன் ஃபார்மட்ன இங்க வேற
இது ஓனா வச்சிருக்காங்கள
ஓகே ஓகே ஏதோ ஒண்ணு
அப்புறோ நீங்க ஏ ஏதாச்சு ஒர்க்கு போலால வீட்ல இருக்க போர் அடிக்காதல்லா
வீட்ல இருந்தாதா ஜாலியா இருக்குங்க
செரி ரைட்டு
ஒர்க்குக் போனா ஒர்க் போனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல கொழந்தைகளையு பாத்துட்டு வீட்லே அவ்ளோ வேலைய செஞ்சுட்டு
கண்டிப்பா
ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உங்களுக்கல்லா ரொம்ப ஜாலி
ஏங்க நீங்க வேற
ஆமா நெஜமாலமே வந்து உங்களுக்கு தா பாய்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு இவுங்களுக்கு தா ஜாலி
அப்போ நாங்க அந்த ஒரு த்ரீ போன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல்லா நா போய் பாம்பேல ஒர்க் அப்போ நீ அவ்ளோ கஷ்டப்பட்ட தெரியுமா
என்ன இருந்தாலு உங்களுக்கு குழந்தை பாக்க வேண்டியதில்ல குடும்பத்த பாக்க வேண்டியதில்ல அந்த ஒரு வேலைய தானே செஞ்சீங்க எத்தன பே கேர்ள்ஸ் எல்லா எத்தனையோ பேர் லேடிஸ் எல்லா கொழந்தையு பாத்துட்டு அது வந்துடும்னா உங்க பொண்டடி தா செய்ய போறோ நீங்க செய்ய போறீங்களா
வர போறவங்க எப்டி வர போறாங்கன்னு தெரியாதுல
எப்டி வந்தாலு அவங்கதானே செஞ்சாகணு நீங்க எப்டி செய்வீங்க
நா என தனியா இருந்தே பழகுனதனால எல்லாமே நா அத பண்ணிட்டே
நீங்களே பண்ணிப்பிங்களா
ஆமா என்னோடய கிளாத்ஸ்லா நா தா வாஷ் பண்ணிப்பே அப்றோ எனக்கு தெரிஞ்ச குக்கிங் பண்ணுவே இப்படிதா நாங்க த்ரீ இயர்ஸா போ ஓட்டிட்டு இருந்தே
இப்போதைக்கு ஓகே செரி ஓகே ப்ரோ நம்மளுக்கு டைம் முடிஞ்சிருச்சு அடு அடுத்த கால்ல கனெக்ட் ஆகலாமா ஆ ஓகே கால் கட் பண்ணுங்க ப்ரோ
இருங்க இருங்க பண்றே
ம்